கேக்குதா இல்லயா
ஹலோ ஆ கேக்குது
இப்ப கேக்குதா
ஆ இப்ப நல்லா கேக்குது
எனக்கு ம் என்னன்னா உனக்கு ஒருத்திங்க பண்ணி குத்துருப்பாங்கல்ல
ஆமா
ஆ அவங்கள மட்டு நா நாளைக்கு அவங்க நம்பர் மட்டு குடே நா ஒரு டைம் மட்டு பேசிக்கிறே அவங்க கிட்ட
அசிங்கமா திட்டணு தான
ஆ
திட்றதுக்கு தானே எனக்கு தெரியு
திட்றக்கலா இல்ல சும்மா பேசுறக்கு எப்டிருக்கீங்க நீங்க எப்டி இவ்ளோ டேலண்டாருக்கீங்க அப்டினு உனக்கு போட்டு குடு நீங்க மைக்ரோ பயாலஜி தான
ஆமா அதாவது எப்டின்னா மது ஒரு எப்டி சொல்றது பொறுப்புங்றது இருக்காது கேர்லஸ்னஸ்
ஏய் அதுக்குன்னு ஆர்கானி சத்து கேர்லஸ் மிஸ்டேக்கு சொல்லே
நீ வேற நாங்க யூஜி லருந்தே படாத பாடுபட்றோ இப்போதைக்கு எனக்கு அது ஒண்ணுதா கெடசிச்சி கெல்ப் பண்றதுக்கு வேற யாரு கெடைக்கல அதனாலதா
வேற யாரையு புடிக்க முடியலன் சொல்லு
ஆமா
ம்
இது வந்து எத்தனாவது
இது
ஐய்யோ
இது எத்தனாவதுன்னு கேக்குற
எது எத்தனாவதுன்னா இந்த அ ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் எத்தனாவதுன்னு கேக்குறே
இன்ட்ரோ கடுத்து ரெண்டாவது
இன்ட்ரோகொடுத்து ரெண்டாவதா
உம் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் மூணாவது
இரு இரு இரு இரு இரு ஏ ஏமன் அப்ஜெக்டிவ் எங்க
ஏமன் அப் ஜெக்டிவ் தேவல்ல
போடணு
உம்ஹும்
சூரிய தீஸஸ் எடுத்து பாரே
பாத்தே பாத்தே ஆஹ் நாங்க போடல எங்களுக்கு தேவ இல்லன்ட்டாங்க
உங்களுக்கு தேவல்லட்டாங்களா இது ஏமனம்துக் கு உள்ளாம எப்டி ஒரு தீசச்ச சப்மிட் பண்ணுவ
அப்புறொ கேட்டே வேணான்ட்டாங்க சரி ஓகே நா தூக்கிட்டே
நாளைக்கு மட்டு உங்க மேம் வேணு சொல்லட்டு
யகூட அவ ரிப்போட்ல இருந்து நாவ கவனிச்சிருக்கே அதெல்லா கவனிக்காம இருந்திருப்பனா
இங்க பாரு இப்ப மட்டு உங்க மேம் வந்து சொல்லட்டு இல்லப்பா செல்வி
ஹலோ
இல்ல இப்ப மட்டு உங்க மேம் வந்து சொல்லாம இருக்கட்டு நாளைக்கு வந்துட்டு இல்லப்பா சில்வின் இத பண்ணிடுங்க அப்டின் சொல்லட்டு அப்றோ இருக்கு உங்களுக்கு
அல்லா ஓ
ஏ ஹலோ ஹலோ ஹலோ ஏய் கேக்குதா இல்லையா யா நீ ஹா சொல்லிதாச ச முட வாரவணச்ச கனக்ட்லதான்ருக்கு
ஹலோ
அலோ
ஹலோ
டே நீ ந கேக்குது ஒனக்குதா கேக்க மாட்டேங்குது
ஹலோ
ஹலோ ஏய் டேய்